ஹலோ
மிகவும் நன்றாக கேக்குது நீங்க பேசறது நா பேசறது உங்களுக்கு கேக்குதா
கேக்குதுங்க மிகவும் நன்றாக
சேரிங்க என்ன பண்றீங்க
நான் இப்பொழுது தரையில் படித்து கொண்டு இருக்கிறேங்க
தரையில் படுத்து கொண்டு இருக்கிறேங்க செரி
நீங்க என்ன பண்றீங்க
நான் அமர்ந்து இருக்குறேங்க
ஆ செரி
செரிங்க வீட்ல எல்லா என்ன பண்றாங்க
வீட்டில் எல்லோரும் உறங்கி கொண்டிருக்கிறார்கள் மிகவும் அமைதியாக சந்தோஷமாக
செரிங்க அவுங்களாது சந்தோஷ்மா இருக்கட்டு
ஆமாங்க
செரிங்க செரிங்க நல்லா இருக்கீங்களா
நல்லா இருக்கே நீங்க நல்லா இருக்கீங்ளா
நல்லா இருக்கேங்க நல்லா இருக்கே
ஆ அ உங்களுக்கு மிகவும் நீங்கள் சந்தோஷமாக இருக்கும் நேரம்
மிகவும் சந்தோஷமாக இருக்கும் நேரம் எனக்கு பிடித்தவர்கள் என்னுடன் பேசுனாலே நா சந்தோஷமா இருப்பே எடுத்துக்காட்டு உங்கள மாரி இப்ப நா சந்தோஷமாதா இருக்கே
ஆ நெஞ்ச நக்கீட்டிங்க
ஒருதடா சேரிங்க
ம் என்னிடம் திருப்பி கேளுங்கள்
ஓ செரி செரி கேக்குறே நீங்க எங்க வீட்ல என்ன பண்றீங்கன்னு கேக்கல
ஆ ஒங்க வீட்ல எல்லாரு என்ன பண்றாங்க
எங்க வீட்ல எல்லா அமைதியா தூங்கிட்ருக்காங்க
தூங்க தூங்கட்டும் எல்லாரு அமைதியா தூங்கட்டு நீங்க தள்ளி வந்து பேசுங்க அவர்களுக்கு தொந்தரவு குடுக்காமல்
இல்ல இல்ல நா என்னோடது அறையில் தனியாக உக்காந்து பேசிட்ருக்கே
ஆ அப்போ ஓ சூப்பர்
சேரிங்க சொல்லுங்க என்னமோ நீங்க சொன்னீங்க
ஆ நான் எப்பொழுது மிகவும் சந்தோஷமாக இருப்பேன் என்றால் நான் என்ன து மக்களுடன் இருக்கும் போது மிகவும் சந்தோஷமாக இருப்பேன்ங்க செரி எல்லோத்தையும் மறந்து கொண்டு
பாடிக்கொண்டு பாடிக்கொண்டு
ஆ நாங்கள் நல்லா நாங்க நல்லா டான்ஸ் அ நாங்க நல்லா ஆடுவோங்க நடினம் நல்ல நடனம் நல்லா நன்றாக ஆடுவோம்
சேரிங்க
ம் க எல்லா அ குத்துப்பாட்டுக்கும் நாங்கள் எங்கள் மூ முழூ பலத்தை போட்டு ஆடுவோம் ஆமா
இந்த நட்பு ஒங்களுக் கடசி வர தொடரட்டு என்னுடைய வாழ்த்துக்கள்
கண்டிப்பா ஆமின்
சேரிங்க
உங்களுக்கு மிகவும் பிடித்த பாடல்கள் லள் என்னவா என்ன ஆ நடினமாட
எனக்கு மிகவும் பிடித்த பாடல்கள் ம் எனக்கு கோடி வாசம் பாடல் ரொம்ப புடிக்கு
சூப்பர்ங்க
நீயும் நானும் பாடல் எனக்கு மிகவும் புடிக்கும் உங்களுக்கு என்ன பாடல் புடிக்கு
நடின பாடல் எந்த பாட்டு
எல்லா பாட்டுமே புடிக்குமாங்க சேரிங்க
எந்த பாட்டு போட்டா பாடு
நீங்க கொஞ்சோ தள்ளி வந்து பேசுனா கொஞ்சோ நல்லாருக்கு விட்டு கேக்குது
இப்ப கேக்குதாங்க?
ஆ இப்ப கேக்குதுங்க சொல்லுங்க.
நானும் ஆ காதல் பாடல்களுக்கெல்லாம் நடிதமாடுவங் மேம்.
காதல் பாடல் நடனமாட்ற வரைக்கு உங்குளுக்கு மன உலைச்சலாங்க?
அ மூங்கிலுக்குள் மூங்கிலு குள் ஊமையாகின்றன. வலியே என் உயிர் இந்த பாடல்களுக்கெல்லா மேம். ஆடுவங்க.
நல்ல நல்லா நீங்க ஒரு நடனம்ம ஆசிரியர் ஆகணுன் எனக்கு ஆசையாருக்கு.
ஆமாங்க நீங்களும் கிரேட் எதாவு
ஆமாங்க உங்குளுக்கு வந்ட்டு பாரதியார் தெரிமா?
ஆ என்க் தெரியுங்க.
ஏங்கிட்ட கேளுங்க உங்குளுக்கு பாரதியார் புடிக்குமான்னு.
தெரியும் உங்குளுக் புடிக்குமா பாரதியார்?
நா பாரதியாலோத கவித் அ ஒரு பாட்டு பாடல்ட்டா?
ஆ பாடுங்க சொல்லுங்க சொல்லுங்க.
பாட்றே கேட்டுக்கோங்க.
ம் பாடுங்க.
கவிஞனுர்க்கு கவலையின் மீது காதல் விழுந்தது அந்த கலையின் மீது கொண்டக் காதல் உன்னை வென்றது. எப்பிடிங்க நல்லாருக்குங்ளா? எனக்கு பாடல் வரிகள்ம் கொஞ்சோ மறந்து போய்டுச்சு. நா யோஸ்ச்சு பாக்கற. உங்குளுக்கு ஆத்திசூடி தெரிமா?
ஆத்திசூடி
அந்த ஆத்திச் சூடி இல்லங்க ஒளவையார் எழுதுன ஆத்திசூடி தெரியுமா?
ம்ஹு தெரியாதுங்க.
அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம் தெரியாதாங்க உங்குளுக்கு?
ஆங்க இந்த வரிகள் மட்டும் தெரியுங்க.
எனக்கு இந்த வரிகள் தெரியு. உங்குளுக்கு ஔவையார பத்தி நீங்க என்ன நெனைக்குறீங்க?
ஔவையார் அவர்கள் ஒரு வய்தான மு தியோர் என்று அ மூதாட்டி என்று தெரியுங்க மித்தபடி அவர்களை பற் டி
உங்குளுக்கு தாழ் தமிழ் மீது ரொம்ப பற்று இருக்கிறதா?
ஆ ரொம்ப குறைவாகதாங்க இருக்குது.
ஏ உங்குளுக்கு தமிழ்மீது பற்று இருக்குணு.
அது ஏன்னே சிறு வயதிலிருந்து என் வீட்டில் எனக்கு தமிழை ஒழுங்காக சொல்லிகுடுக்
சொல்லி குடுத்து வளத்தவில்லை. சேரி நீங்கள் சீக்கிரம் மிகவும் க சீக்கரமாக கத்துக்க என்னுடைய வாழ்த்துக்கள்.
படமென்னுங்க தமிழ் எழுத்து
உறையாட்றக்கு தெரியுதுங்க
ம்
பரவால்ல நீங்க வன்ட்டு கத்துக்கோங்க போக போக கத்துக்கோங்க எதுமே நம்ம மொதல்லேயே கத் த்துக்க முடியாது எல்லாமே பழகனதுக்கு அப்புறோ தா கத்துக்க முடியு
ஆமாங்க
ஆமா
நீங்க வாடி புள்ள வாடி பாட்டு பாடுங்க எனக்கு அந் எனக்கு அந்த பாட் பாட்டை பாடினவரை ரொம்போ பிடிக்கும்
நா பாருறே உங்களுக்காக அந்த பாட்ட
வாடி புல்லா வாடி வாடி புள்ளா வாடி உன்ன மட்டு நெனச்சிருக்கே ஏன் நெஞ்சு க்குல வா நீலா நீலா நிதானே என் எந்தன் வெண்ணிலா ஓ வா நிலா நிலா நிதானே எந்தன் வென்னிலா காதலித்து தோல்வி ததால் நெஞ்சுக்குள் வலி நீ இல்லை என்று வாசி எனக்கு வரிகள் கொஞ்சு மறந்து போய்டுச்சு அதனா ஒரு பெண்ணே என்னை பார் ஒரு முத்தம் ஒன்றுத்தா உன்னை மட்டும் நினைத்தது இந்த இதயம் அல்லவா அல்லவா சிறு கண் துடி எந்தன் கண்ணிண் ஓரம்
கண்ணீரில் வாழ்வதால் உயிர்
காதல் முறிந்தால் ஒன்றே ஒன்றை மட்டு நினைவில் நினைத்துக்கொள்
இங்கே
சொர் தினம் சேரலாம் சொர்க்கத்திலும் ஜாதி மதம் என்று பிரித்தால் சொர்கமே தேவை நரகத் தில் வாழலாம் இந்த பாடல்கள் எனக்கு மிகவும் மிகவும் பிடிக்கும் என் நெஞ்சமிருக்க இருக்கிற பாடல்கள் இதெல்லாம்
ஆமா செரியாக சொன்னிங்க
ஆமாங்க நீங்க வேற ஏதாச்சு பாடல் பாடுறிங்களா புரியல என்னங்க
நீங்க நீங்க எந்த மொழியின் பாடல்கள் எல்லாம் மிகவும் விரும்பி கேப்பிங்க
எனக்கு வடக்க நாட்டு மொழி பாடல்கள் மிகவும் புடிக்கும்
எனக்கும் ரொம்போ பிடிக்கும்
அப்புறோ நம்ம தமிழ் பாடல்களும் பிடிக்கும் ஆங்கில பாடல்களும் சிறிது புடிக்கும் எனா எனக்கு ஆங்கிலம் தெரியாது அதுதா ஒரே காரண
நானு இவ்வு மூணு மொழிகளு பாடல்கள் கேட்பே
ம் மிகவு நன்று மிகவு நன்று நம் இதலு ஒற்றுமையாக இருக்கிறோ
ஆம்மா ஏ எல்லோரு அடிக் த்து கொள்கிறார்கள் என்றுதா எனக்கு தெரிவில்லை உன் மொழி என் மொழி என்று எல்லா நம்ம மொழி நம்
எல்லாம் நம்ம மொழி தாங்க ஆமாங்க நிலம் காற்று ஆகாயம் தீ வானம் எல்லாமே நம்மளோடதாங்க
அய்யோ ராமா ஆகாயம் வானம் இது ரெண்டும் ஒன்றுல்ல
ஆகாயம்னு சொன்னதுக்கு அப்புற தா எனக்கு ஒரு ஞாபகோ வருது
நா முக்க போ
அவ்வளோதாங்க இதுதா அறிவு இதுதா அறிவு செரி நம்ம இப்போ என்ன பண்லா
ரொம்ப உங்களுக்கு மிகவு வெக்கையாக இருக்கிறதா
புரில
மிகவும் வெக்கையாக இருக்கிறதா
ஆமாங்க ஒரே சூடு இங்க சூடுனாலு சூடு பெருஞ்சூடு
இப்பொழுது மழை பெய்யவில்லையா
மழை எல்லா இல்லைங்க இங்க ஒரே சூடு சூட்டு கெளப்பிட்டு இருக்கு
இங்க மழ பெய்யுதுங்க
அப்டிங்களா இங்க எளநீர் குடிக்கணு இங்க இந்த சூட்டுக்கு நம்பளுக்கு எல்லாமே நுங்கு சாப்ட்ணு போல இருக்கு எளநி குடிக்கணு போல இருக்கு
அதேதாங்க நெத்தியில இருக்க பருவ எல்லாம் போக வேண்டும் ந நொங்கு இளநி
அதுக்கு என்ன பண்றதுன்னே தெரிய மாட்டேதுங்க
ஒரு எளநீர் ஐம்பது ருபாய் ஒரு டம்ளர் தண்ணி தான் வருகிறது இளநி கடக்காரனுடன் சண்ட
என்ன பண்றது எல்லா நேரோ நம்ளு செரி இருங்க அம்மா கூப்பட்றாங்க
ஓக்கே